ஹலோ சொல்லுமா தங்கச்சி என்ன பண்றீங்க
நீங்க என்ன பன்றீங்க மேடம்
நாங்க இப்ப தா மா அப்படி பொழுது போகலமா அப்டியே வாக்கிங் போயிட்டு இருக்கமா
சாப்ட்டீங்களா ஸ் மேடம்
இனிமேதானமா மணி இப்பதானமா ஆகுது இன்னு வேல இருக்குது இன்னு சமைக்கல இன்னு ஒண்ணு பண்ணல
ம்
இன்னு இன்னும் ஒண்ணும் பண்ணல இனிமேதான் பண்ணணு இன்னைக்கி இப்போ கடைக்கு போனோமா பால் வாங்கிட்டு இப்பதான் வந்தேன் பால் வாங்கிட்டு கொஞ்சோ திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு சமைக்கிறக்கு அதெல்லாம் வாங்கிட்டு இப்பதான் வந்தேன் வந்துட்டு இனிமேதான் உப்புமா செய்யலாம்ட்டு இருக்கேன் நீ அன்னக்கி ஒரு நாள் வித்தியாச உப்புமா ஒரு உப்புமா செஞ்சியலமா அது எப்டிமா செஞ்ச கொஞ்சோ சொல்லுவேன் இன்னைக்கி அது மாரி ட்ரை பண்ணி பாப்போம்
நெய்ய சேர் நெய்ய ஒரு ஸ்பூன் ஊத்திக்கோங்க தாச்சில
அப்ப அடுப்புல சட்டியலாம் வைக்க வேண்டாமாமா நேரா வந்து ஊத்திடுவோமா
சமைப்பீங்களாமா
அதெல்லாம் சொல்லனுமா நா ஒரு இதுவா கேட்டா ஒரு பன்ச்சுவல்டியா பேசனும்
முதலில் அடுப்பை பத்த வைத்துக்கவும் சாரி சாரி சாரி சாரி வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சிக்கவும் நாலுங்க முட்டையை வாங்கி வைத்துக் கொள்ளவும் இரண்டாவது தாட்சை அடுப்பில் பத்த வைக்கவும் சரி அடுப்ப பத்த வச்சு தாச்சி வைக்கவும்
ஏம்மா ஒரு இதுவா சொன்னா உடனே அப்டியே கிளம்பிராதம்மா கொஞ்சோ சொல்லு நல்லா சொல்லுமா அப்புறோம் புரியாதுமா அப்பலாம் சொன்னினா ஆ ஆனா அன்னைக்கு நல்லா சூப்பரா இருந்துச்சுமா அந்த உப்மா வந்து
அப்ப அந்த நெய்யில அத வறுத்து எடுத்துக்கணு ரோஸ்டா வருத்து எடுத்துட்டு தனியா ஒரு பிளேட்ல கொட்டி வெச்சுக்கணும் ரவயேந்தேன்
ஆ சேர் சேரி
ரோஸ்ட்டு பண்ணிட்டு தனியா எடுத்து வெச்சுக்கணும் நெய்ல அடு த்து அத தனியா இன்னரு பாத்ரத்துல கெட்டிட்டு அதேசட்டியில மறு ஓடி ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஏதாவது ஒரு சமையல் எண்ணய் ஊத்திகணும் அடுத்து கடுகு கள்ளபருப்பு உளுந்தம் பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கணும் நான்கு வர மிளகாய் இல்ல உங்க விருபத்துக்கு பச்ச மிளகாயே நான் இதுல ரெண்டு போடுவேன் அதுல ரெண்டு போடுவே சரி அது போட்டுகங்க நா வந்து எப்புடி போண்ணுனா இதுல ரெண்டு அதுல ரெண்டா போடுவே ஓகே அத போட்டு அப்புற கருவேப்புல போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க
ஆ
தாளிச்சதுக்கு அப்றம் கொஞ்சோ ஒன்ரை செம்பு தண்ணி ஊத்திகோங்க சாரி ஒரு முக்கால் லிட்ரு தண்ணி ஊத்திக்கோங்க முக்காலிட்ரு எப்டி பாத்தீங்கன்னாலு ஒரு முன்னூறு எம்மல் வர்ர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு ரவைய அப்படியே பூப்போ போல செதறி விடணு அதுகுள்ள அப்படியே அப்டி போட்டு ஒரு கிண்டு கிண்டி ட்டே இருங்க ஃபைனலா அது மேலா சுத்தி ஒரு நெய்ய ஊத்திட்டு இல்லைன்னா தேங்கா எண்னெ ஊத்துங்க சூப்பரா இருக்கு
இவ்வளோ நெய் சாப்ட்டா கொலஸ்ட்ரால் எப்டிறா குறையு இருக்க இருக்க ஏறிட்டேதானமா இருக்கு
நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு முடியை போட்டு அஞ்சு நிமிஷ ரெஸ்ட்ல உடுங்க அஞ்சு நிமிஷ சட்டு டக் க்குன்னு எடுத்து தொரந்து பெரட்டி பெரட்டி விட்டுட்டு எடுத்திங்கன்னா முடிஞ்சு அதா சொ
முட்ட முட்ட சொன்னியே அது எப்பமா போட்றது
இதுக்கு ஆ
முட்டைன்னு சொன்னீங்களே அது எப்ப போட்றது
அது தனியா பொரிச்ச வச்சு அது தலையில கொட்டணு தேங்கா எண்னெயில பொறிச்சு கொட்டணு உப்பு போட்டுகங்க உப்பு சொல்ல மறந்துடே அந்த கொதிக்க தண்ணி கொதிக்க விட்டீங்கல்ல அப்பயே உப்பு போட்ரணு கல்லு உப்பு போடணு நைஸ் உப்பு போடக்கூடாது
ஆ சேரிம்மா சேரிம்மா கண்டிப்பா இன்னைக்கி
ஊத்திகணு நெய்சின்ன தேங்காயென்னையில தா முட்டையு பொறிக்கணு ப்பைனல் டச்சா ரவைக்கு அந்த மேல ஊத்த சொன்னல்ல சைடு ஃபுல்லா அது ஃபுல்லா தேங்கா எண்னெதா ஊத்தணு அப்பதா நல்லா இருக்கும் பல பல பல ன்னு இருப்பாப்புல மனமா இரு
ப்புற அ நா ஒரு இடத்துல வேலை வேலை செஞ்சேல ஒரு இடத்துல அப்ப அங்க வந்து ந்து அவுங்க என்ன அங்க ஃபுல் அண் ஃபுல் வந்து கோக்னட் ஆயில் தா சமைப்பாங்க எல்லாமே பாத்துக்க எல்லாமே கோக்னட் ஆயில்லதா சமைப்பாங்க நல்லா ருசியா இருக்கு இந்த உப்புமாவே வந்து அவுங்க சேமியா உப்புமாவு செரி ஒரு ரவ உப்மாவு செரி
ம்
அவுங்க வந்து அந்த அதுல தா கோக்கனட் ஆயில்லதா செய்வாங்க நல்லாருக்கு ஆனா
ம்
ஆனா அவுங்க கேரளாகாரங்கம்மா நல்லா சமைப்பாங்கம்மா
நம்ம தமிழ்நாட்டுகாரவுங்கமா எப்படி வேணாலு சமைச்சு சாப்புலாமா
ம் அப்புறோ என்ன பண்றீங்க நீங்க என்ன நைட்டு நீங்க என்ன டின்னரு
நாங்க மதியான ரசமு உருளைக்கிழங்கு வறுத்தோ சாப்பாடு வச்சதே இருக்குங்க அதையே சாப்ட்டுக்குவோ
சேர் சேர் செரி
ம்
அப்பறம் இன்னைக்கு இன்னைக்கு பொழுதெல்லாம் எப்டி போச்சு பசங்கல்லாம் என்ன பண்றாங்க
பெரிய பாப்பா சிக்ஸ்து படிக்கிறாக பையன் இப்பத்தான் எல் கே ஜி போறாப்ல சின்ன பொண்ணு பால்வாடிக்கு போறாங்க எல்லாரும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க அப்பறம் வேற இப்ப ஹோம் ஒர்க்
புக்கு நோ புக்கு நோட்ஸு இதெல்லாம் வாங்கியாச்சாமா
ம் எல்லாம் வாங்கியாச்சு
இன்னைக்கு தான் எனக்கு ஸ்கூல்லருந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க ஆ ஒன் வீக் கழிச்சி புக்கல்லாம் குடுத்து வுடுங்க அப்டின் சொல்லி சொல்லிருந்தாங்க சேரி நானும் அப்டி நெனச்சி து சேரினு விட்டுட்ட இன்னைக்கி பாத்தா திடீர்னு இது சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இப்ப மூணு நாள் தான்மா ஆ ஆச்சி
சொல்லுங்க
அப்டி சொன்னாங்கம்மா சேரின்ட்டு இப்ப அட்ட போட்டு அனுப்ப சொல்றாங்கமா திடீர்னு போன் பண்ணி இது எப்டிமா அவ்ளோ புக்குக்கு அட்ட போட்டு அனுப்
ஆமாம்மா சொன்னாகதே
என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரில திடீர்னு எப்டி போட்றது சேரி வேற என்ன பண்றது ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனாலும் போட்டு தான ஆகனு னும் இதுல வேற லேபிள் ஒட் ட்டி லேபுள்ல வந்து என்னென்ன புக்கு என்ன என்ன என்ன எது அனுப்பணு அப்டின் சொல்லி சொல்றாங்க
ம் ம்
என்ன பண்றது பாப்போம்
நல்லா நீட்டா அட்ட போட்டு லேபுள் போட்டு அனுப்பி வுடுங்க பிள்ளைங்ல கோயிலுக்காங்க வெள்ளி கெழம தான் போயிட்டு வந்தோம் நெக்ஸ்ட் வெள்ளி கெழம தான்
ஆ எங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா வீட்ல எங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க போன் பண்ணாங்களா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க அவரு போன் பண்ணாரு மதியானம் பண்ணாரு இன்னும் இன்னிக்கி இன்னும் பண்ணல இனிமே தான் பண்ணுவாரு நைட்டு பதினோரு மணிக்கு மேலதான் டூட்டி முடியு
ஆ ஆ ஆ ரொம்ப கஷ்டமா இருக்கோ வேல
அப்டி இல்லங்க அவரு ஷிப்டு செகண்ட் ஷிப்ட் மாரிங்க ஈவ்னிங் ஆறு மணிக்கு போய்ட் ட்டு திருப்பி இல்ல பதினோரு மணிக்கு வர்றது கால்ல அதே மாரி ஆறு மணிக்கு போய் ட்டு பதினோரு மணிக்கு வர்றது‌ ரெண்டு ஷிப்ட் மாரி பாக்கணுங்க கண்டினியூஸா எட்டு மண்நேரோ வேல இல்ல நாலு மண் நேரம் நாலு மண் நேரமா அப்டியே பிரிச்சு குடுத்துருக்காக இப்ப
சேரிங்க சேரிங்க சேரிங்க
ம் நீங்க எதும் நீங்க வேலைக்குல்லாம் போலயா ங்க வீடெல்லாம் வீட்டு வேலல்லாம் முடிஞ்சிச்சாங்க
வீட்டுவேல கொஞ்ச கொறச்சு முடிஞ்சிருச்சுமா இன்ன கொஞ்சோ வேல இருக்குது நெறைய கொஞ்ச பைனாஸ் ப்பா ப்ராப்ளமா அப்டியே போய்கிட்டு இருக்கு கொஞ்சோ பாக்கணும் பாத்துட்டு தான் அப்பறம் பைய இது பண்ணணும் என்ன பண்றதுன்னு அப்டியே யோசனை பண்ணுவோமா எல்லா கொஞ்ச கொஞ்சமா அப்டியே பண்ணுவோ என்ன பன்றது முடில
ம் ம் போட் ட்றாதிங்க போட்றாம கட்டுங்க அப்பத்தா கொஞ்ச நல்லா சீக்கிர முடிக்க முடியு போட்டோம்னா அத கட்டுறதுக்கு மைண்ட் செட் டே வராது
சேரி சேரி கொஞ்ச அப்டி விட்டு விட்டுதாம்மா புடிக்கணு அப்டியே கொஞ்ச கொஞ்சமா விட்டு விட்டுதா செய்யணு
ம்
பண்ணுவோம்மா போயி பொறுமையா பண்ணுவோ என்ன பண்றதுன் தெர்ல உங்க உங்க வேலையெல்லா எப்டி போய்கிட்ருக்கு அப்ப பலாப்பழம் எல்லா அன்னைக்கி விக்க போனிங்களே என்னாச்சு வித்துட்டீங்களா என்ன காசெல்லா சேத்தாச்சா காசெல்லா கலெக்ட்
இல்லங்க முப்பது பழந்தாங்க
முப்பது பழந்தா வித்தீங்களா
ஆமாங்க நுப்பது பழம் நாங்க விக்கல வியாவாரியே வந்து எடுத்துட்டு போயிருவாப்புல வருஷ வருஷ வந்து அவரே எடுத்துட்டு காச மட்டு குடுத்துட்டு போவாப்பல நம்ம கொண்டேய் எங்கெங்க விக்கிறது முப்பது பழத்துக்கெல்லா
ஆ ஏங்க டயட் பிளான்லா என்னங்க ஆச்சு டயட் பிளான்லா கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன பண்ணிட்
அத ஏங்க கேக்குறீங்க டயட் டிங் நானு எங்க அக்காவு கெளம்பனோங்க அவ அஞ்சு மணிக்கு எழுப்ப சொன் சொல்லுவா சேரி நம்ம அஞ்சு மணிக்கு எழுப்புனோம்னா தெம் கொலக்காரியா மாறிருவா
ஆ ஆ ஆ
அப்புற சேரி நம்ம இன்னைக்காது எழுப்பிருவோன்னு போனு வரைக்கு போயிருவங்க ஆனா அடிப்பா திட்டுவான்னு சொல்லிட்டு போன வச்சுருவங்க அப்புறம் நாம மட்டு என்ன பண்ணுவோ ஆஸ்யூஸ்வல் பால குடிக்க வேண்டியது புள்ளைகளுக்கு சோத்த ஊட்டுறன்னு ரெண்டு உருண்டைய சேத்து ஊட்ட வேண்டியது நம்மளே தள்ளிறதுக் எங்குட்ங்க டயட்ல இருக்கறது
இல்லங்க வாங்க நாளையில இருந்து நம்ம டயட்ட ஃபாலோ பண்ணுவோ கரெக்டா நடந்துக்குவோ வாங்க பண்ணுங்க ஆல்ரெடி குரூப்ல போய்கிட்டு தாங்க இருக்கு உங்கள நா ஜாயின் பண்ணிவிட்றேங்க நீங்க வந்து க பண்ணிக்கங்க கரெட்டா ஃபாலோ பண்ணுங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு லிட்டர் தண்ணி குடிங்க
ம் ஏங்க நாலு லிட்ரு க்கு மேல நால்ரைக்கு மேல குடிப்பேங்க
இல்ல இல்ல நீங்க அப்டி குடிக்க கூடாது மொதல்ல உங்க ஹைட்டு வெயிட் ட்டு இதெல்லா செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு ஆ கூகுள் கேளுங்க கேட்டீங்கன்னா கரெக்டா உங்க உங்களோட ஹைட்டுக்கு இதுக்கு தகுந்தாப்பல வெயிட்டுக்குலா தகுந்தாப்பல தண்ணி அவுங்க குடிக்க சொல்லுவாங்க அதோட கொஞ்ச இப்ப வெயில் சீசனா ரொம்ப வெயிலா வேற இருக்குதுல்ல கொஞ்ச அளவு கொஞ்ச கொஞ்ச எக்ஸ்ட்ரா பண்ணிட்டே குடிங்க
ம்
நம்ம பாடியில தண்ணி கொஞ்ச இதுவா இருந்தாலே லெவல் கொஞ்ச கரெக்ட்டா இருந்தாலே நம்மளுக்கு ஒடம்பு அந்தளவுக் வந்து ஏறாதுங்க
அப்படிங்களா சேரிங்க கம்மி பண்ணிருவோ
அதா நீங்க பாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ண நம்ம ஒடம்ப பாத் துக்கிறது நம்மளோட இதுதானே ஆ சொல்லுங்க
ஒரு சேமிப்பு பண்லான்னு ஒரு ஐடியா நம்ம டெய்லி ஒரு டீ சரி மேட்ரு என்னன்னு சொல்லட்டுங்க நல்ல விஷயந்தா நீங்களு பண்றீங்களா அத கேக்கலான்னு நெனைச்சே
என்னன்னு சொல்லுங்களே கேப்போம் எப்டி சேவிங பண்ணலா என்னன்னு சொல்லுங்க
டெய்லி ஒரு ஒரு டவெண்டி ருபீஸ் தாங்க
ம்
ஃபர்ஸ்ட் டே வந்து ட்வெண்ட்டினா செகண்ட் டே ஃபார்ட்டி அந்த மாதிரி ஒரு தேர்டி டேஸ் பண்ணோனா த ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிடை மந்த்லி நம்ம ஏதோ சேவிங் மாரி இருக்கும்ல நீங்க பண்றீங்களா நாங்க ஷார்ட் போட போறாங்க ஜாயின் பண்ண
சேரிங்க இந்த இந்த ஒரு நிமிஷங்க திருப்பி இருங்க இந்த கொஞ்ச வேலயா இருக்க முடி வச்சிட்டு கூப்புறங்க
ம் சேரிங்க